ஹலோ
ஆ ஹாய் ஆ குட் ஆஃப்டனுன்
ஆ ஆ கொஞ்சோ சத்தோ இல்லாம பாத்துக்குங்க சாப்ட்டாச்சுப்பா ச சத்தோ இல்லாம பாத்துக்குறிங்ளா ஆ நீங்க பேசுறது கேக்குது ஆமாமா
நானா ட்ரை பண்றே ஆ செரி ஆ ஆ சொல்லுங்க மேம் எப்டி போது என்ன முடிச்சிங்க கோயெட் பண்ணீங்களா
ஆம் நா வந்துட்டு ஆமா ஆமா கோயெடு தா படிச்சது எல்லாமே ஆ ஸ்கூல் எல்லா முடிச்சு காலேஜ் முடிச்சு இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு
ஆ
உ
ஆ எல்லா ஓகே தா ஸ்கூலு ஆ வந்துட்டு எயித் வரைக்கு வந்துட்டு நா கோயெட் ல படிச் ச்சே அதுக்கப்பறோ டுவெல்த் வரைக்கு பாய்ஸ் மட்டுந்தா படிச்சோ ஆ காலேஜ் போயெட்டு தா அந்தளவுக்கு ஓரளக் கல்யாணோ இன்னு ஆவல ஒர்க் பண்ணிட்ருக்க உங்க லைஃப் எப்டி இருந்ச்சு கூல்ஃஸ் நல்லா இருந்ச்சா
ஆமா ஸ்கூல் லைஃப்லா ஜாலியா இருந்தது நா ஃபுல்லுமே கோயெட்டு தா படிச்சே ட்வெல்த் து வரிக்குமே கோயெடுதா அதனால ஆமா ம் நாங்க ஆனா வந்து தெரியலப்பா நைன் த்து அ கரெக்டா சொல்ன்னா நைன்த்து வரிக்குமே நம்ம கோயெட்ல இருக்கு அந்த பாய்ஸு கேள்ஸு அந்த டிஃப் ரெண்டு அந்த மாரிலா ஒண்ணுமே கெடையாது எல்லா ஒன்னாதா இருந்தோ
ஆமா மேக்சிமம் ந்த நைட் டிஸ் அந்த பீல்ட்ல இருக்கிறவங்களுக்குல்லா அந்த அந்த காலகட்டத்தில இ இருந்தவங்களுக்குலா தெ டிஃப்ரென்ஸ் பிரிச்சு பாக் தெரியாது அவ பைய அவ பொண்ணு அவங்கூட பே அந்த மாரி ல்லா இல்லாம நா நா எனக்கு தெரிஞ்ச எனக்கது ஃபீல் ஆயி எய்த்து வரைக்கு எனக்கு நல்லா ஃபீல் ஆயிருக்கு நைன்த்து வந்து நா எப்போ ஒ ஸ்கூல அங்க பசங் கூட போய் ஜாயின் பண்ணேன்னோ அப்பதா எனக்கு டிஃப்ரெண் தெரிய ஆரம்பிச்சுச்சு
ஆம் நாங்களு அந்த மாரிதா நைன்த்து டென்த்து வரைக்குமே அந்த மார்லா எதுமே கெடையாது அ நார்மலா ஓடிட்டுருந்தச்சு அ நல்லா பேசி ப்போம் க்ளாஸ்லயுமே கூட அடிச்சிக்கிறது பேசிக்கிறது அந்த மார்லா இருந்தோ எந்த ஒரு இப்ப மாரி அப்ப கெடையாதுல்ல இந்த மாரி
ஆமா ஜாலியா விளாட்றது எல்லா அந்த அப்பயு இருந்துச்சு ஆ ஆமா தப்பான பார்வ இது முக்யமா அப்போ அந்த இதுல அப்பன்னு என்னனே தெரியாத் சொல்லப் போன இதா உண்மைய ஒரு
தெரியாது அந்த மாரி இருக்கு சனி ஞாயற் லீவு வந்துருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்ஸெல்லா சேந்து ஒரு வீட்டுக்கு போவோ அந்த நாங்க ஒரு தெருவுல இருக்கோனா எல்லாரு சோ ஒன்னா சுத்திகிட்டுருப்போ அப்படி இருந்தோ ஒரே சைக்கிள் எடுத்துக்கிட்டு எல்லா ஒன்னா சுத்துவோ கோயிலுக்கு போவோ அந்த மாரி நெறைய உக்காந்து எழுதுறதெல்லா கூடமே குரூப் ஸ்டெடில்லா பண்ணிருக்கோ அந்த மார்ல்லா இருந்தோ ஆனா வந்து யாருமே இந்த மாரி லவ் பண்றதோ இல்ல தப்பான பேசுறதோ அந்த மார்ல்லா டென்த்து வரை இங்கே இல்ல ஆமா
பைய கூட உனக்கென்னாடி வேல பொம்புப்புள்ள கூட உனக்கென்னடி ஒன்னு உனக்கு என்னடா அப்டின் கேபாங்க திட்னாலுமே நம்மோ ஒரு சைடு நம்ம வேலய பாத்துட் தா இரு ப்பன்ட்டு அப்ப வந்துட்டு அந்த சந்தோஷம் மட்டு இருந்துது தவிர இவ ஆம்பள இ இவ பைய இவ பொண்ணு இந்த தப்பான ஒரு இந்த மோ இந்த மாரிலா எதுமே இல்லாம்தா அந்த லைஃப் ஸ்டைல் இருந்
ஆமா என்னயெல்லா கூப்பிட வந்தாவே எங்க வீட்டுக்கிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க எங்கப் பா இருக்காங்களான் செருப்ப பாாரத்துட்டு தூரமா நின்னுட்டுருப்பாங்க நா வந்து அவுங்க வந்துரு க்காங்களா வர்லயா டைமிங் தான அப்பல்லா ஃபோன் கெடையாது ல வந்து கூப்பிட விளாட கூப்பிட வந்தா கூட போய் போய் எட்டி எட்டி பாப்பே அந்த ம்